ஆஹ் என்ன ப வணக்கம் கேட்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் சும்மாதான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
அஹ் நானும் சும்மா பொழுதுபோக்கிட்டுதான் இருக்கேன் ஏதாவது இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி வீட்லேயே செஞ்சு அப்படின்னு தோணுது நம்ம இனிப்பு வகைகள் எல்லாம் வீட்லேயே எளிதாவும் செய்யற மாதிரி இருக்கணும் நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு பண்றது அப்படி இருந்தா நல்லா இருக்கும் உல்ல அந்த மாதிரி உங்களுக்கு எதுவு உடனடியா வீட்ல செய்யறது மாதிரியானது தெரியுமா
கண்டிப்பா நெறைய ரெசிபீஸ் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஆஹ் ஓ உங்களுக்கு ஏது ரொம்ப பிடிக்கும் லட்டுவா இல்ல இந்த மாதிரி
உவாக வகைகள் கேசரி நம்ம வழக்கமா செய்றதுதான் அத தவிர அல்வாவைகள் இந்த கொல்கை வகைகள் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு
சேரி ஹ பாயசம் பிடிக்குங்களா
ரொம்பவே பிடிக்கும் அது எந்த மாதிரியான செய்முறை சொல்லிருங்களா
பாயசம் எப்படி செய்யறதுன்னா அஹ் சேமியா வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பால் இருக்கு இல்லைங்களா பால் வந்துட்டு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்துட்டு அஹ் முக்கா கப் எடுத்துக்கோங்க நெய் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சை இதெல்லாம் இருக்குங்களா
ஆஹ் இது எப்பொழுதும் வழக்கமா நம்ம வீட்டுல இருக்கிற ஒண்ணுதானே இது
ஆமா அதனாலதான் நான் இது மெய்னா சொன்னேன் உங்களுக்கு இது வந்து எளிதா செஞ்சு முடிக்கலாம் நமக்கு நல்ல அஹ் சுவையாகவும் இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த நெய்ல செமையா வந்துட்டு வரத்துக்கணும் முதல்ல அதே மாதிரி ஆஹ் ஒரு இடம் பாத்தீங்கன்னா பால் வந்துட்டு கொதிக்க வைக்கணும் அந்த பால் கொதிக்கிற பாத்திரத்துல வந்து இந்த வருத்த சேமியா வந்துட்டு நம்ம சேர்த்து அதோட சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறணும் அது அது வச்சுட்டு கடாயில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஹ் நெய் ஊற்றிட்டு போட்டு அதுல வந்து திராட்சை முந்திரி இது மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம அஹ் வருத்து எடுத்துட்டு அதுல நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஆஹ் சுவையான ஒரு பாயசம் தயாராகும் எளிதா செய்யக்கடிய ஒரு விஷயம்
யான ஒரு ஓ அருமையான ஒருஸ் செய்முறை சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பாத்தோம்னா பாயசத்துலயே வந்துட்டு நம்ம பயிர வல ஒரு பாய செய்வாங்க பாத்திங்களா அது ஒரு சில இடங்கள்ல பயிரு கஞ்சன்னு சொல்லுவாங்க பாயசொன்னு கூட சொல்லுவாங்க அதுவும் சுவையா இருக்கும்
அத எப்படி செய்யறது
ஆ நா வழிமுறைகள் சொல்ற நம்ம தோல் நீக்கிய பயிர் இருக்கும்ல மல் மஞ்சள் எல்லா இருக்கும் பாச அத வந்துட்டு நீங்க ஒரு கடாயில வச்சு வெறும்மனே ஒரு லேசான சூட்ல வச்சு அத லைட்டா வறுத்துட்டீங்கன்னா அதோட நிறம் கொஞ்சம் மாறி ஒரு மனம் வரும் அந்த மாதிரி பக்குவத்துல அத நிறுத்திட்டு அது அதை தண்ணி ஊத்தி கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு சாதாரண பாத்திரத்துல வேக வச்சாலும் செரி இல்ல குக்கர்லனா எளிதா வெந்துடும் அந்த மாதிரி குக்கர்ல அதாவ ப்பு கொலைய விடாம முழு முழு முழு முழு பருப்பா இருக்குற மாதிரி குக்கர்ல வேக வெச்சுக்கோங்க ஒரு மூன்று விசில் ல்லன்னு நிறுத்திக்கோங்க அது அதுக்கு அப்புறம் ஒரு பாத்துரத்துல என் நெய் விட்டு அதுல முந் அப்புறமா
சேரிங்க
பால் ஊத்தி பாகுத்துக்கு அப்புறம் வெல்லத்தை நசுக்கி போடுவோம் அப்படி இல்லைன்னா நாட்டுசக்கரை கலந்து தேவையான அளவு ஏன்னா வெல்லம் போடும் போது வெல்லத்துக்கே உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதனால சிறிதளவு
ஆமா வெல்லத்தை விட நல்லது நாட்டு சக்க போல
ஆமா சரியா சொன்னீங்கப்ப ச சேர்த்து அது நீங்க முடிக்க விட்டதுக்கு அப்புறம் இறக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டா அதுல தேங்காய் து ஒரு ஹோட்டல்னா அஹ் அப்படின்னு இருக்க வேண் பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுல பாலும் ஒரு டம்ளர் அளவு கலந்துக்கலாம் இதல்ல கொதிக்க வச்சு இறக்கனத்துக்கு அப்புறம் ஏலக்காய் நுணுக்கி போட்டீங்கன்னா மிகவும் மனமா இருக்கும் சுவையாவும் இருக்கும்
நீ சொல்ற விஷியோ எனக் ரொம்ப புடிச்சிருக்கு ஏன்னா இது கொழந்தைங்களுக்குல்லா குடுக்குறது ரொம்ப நல்லதில்லைங்களா பயிறு வகை வந்துட்டு நமக் ஒரு உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷியோன்னு சொல்லலா அது வச்சு ஒரு நல்ல ஒரு ரெசிபி சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு
ஆ அதே போல பாத்
வேற என்ன செய்யலா சொல்லுங்க பால் கொழுக்கட்ட எனக்கு புடிக்கு ஆ நா அம்மால்ல செஞ்சு குடுக்க சொல்லுவே ஆனா நா செஞ்சது
போ இரண்டு விதமா பால் கொழுக்கட்டை செய்யல் நா அதாவது தொடக்கத்துல இரண்டு விதங்கள் ஆனா அடுத்த செய்முறைகள்தா ஒரு நம்ப வீட்ல நம்ம அரிசி மாவு மாவு இருக்கானு பாத்துக்கோங்க பச்சரிசி மாவுலருந்து இதுனா ஒருவிதமா செய்யலா அத நா மொதல்ல செ சொல்லிர்ற அரிசி ம் மாவ எடுத்துக்கோங்க அரிசி மாவுல அரிசி மாவுல வந்துட்டு சுட வெச்ச தண்ணீர் இருக்கும்ல தண்ணீர்ல தேவையான அளவு உ உப்பு கலந்துட்டு மா அ மாவுல தண்ணி எடுத்து அப்டியே ஊத்திடாம தண்ணிய தெ சிறிது ட்டிதா கலந்து ஒர் சப்பாத்தி மாவிருக்குல்ல அந்த மாதிரி பக்குவத்துக் க்கு மாவு வரமட்டு கொஞ்ச கொஞ்சமா தண்ணி சேத்து நல்லா மாவ பெசஞ்சு ஒரு உருண் உருண்டையா உருட்டிக்கோங்க
என்ன மாரி ஷேப்ல வேணா நம்ம உருட்லாங்ளா
ஒ உருண்ட சேப்ல இல்ல சின்ன பிள்ளைலல நம்ம அம்மாலா எப்டினா நீள் வாக்குல அந்த குச்சிக்காரவந்தினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சேப்ல நமக்கு புடிச்ச ஒரு எடத்துல சின்ன சின்னதா வந்துட்டு நீங்க அந்த மாவுல் லிருந்து பிச்சி பிச்சி உருட் ட்டி எடுத்துக்கோங்க
செரிங்க
ங்களா ஒரு பாத்தரத்துல தண்ணீர் விட்டு நல்லா தண்ணீர் கொதிக்கணு நல்லா முட்ட முட்டையா வந்து வெந்நீர் கொதிக்கணு அப்பதா நம்ம போடுற இந்த அரிசி சி மாவு நமக்கு கரையாம இருக்கு அதனால பாத்தரத்துல நல்லா தண்ணீர் கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்குமோது நம்ம சின்ன சின்னதா உருட்டி வச்சிருக்கோம்ல அரிசி மாவு அத நேரடியா அந்த கொதிக்கிற தண்ணீர்ல அந்த அரிசி மாவு விட்டீங்கன்னா அது அவ்ளோ சீக்கிர கரையாது ம லைட்டா கரையிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அது வெந்துடு
ம் சேரிங்க
ஆ அப்டி அதுல போட்டதுக்
சேரிங்க
அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு நல்லா கொதிச்சி அந்த அரிசி வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் இல்லன்னா நாட்டு சர்க்கரை அதுல சிறிதளவு நம்ம கரைக்கும் போதே கொஞ்சமா அசிமாவு எடு வச்சுட்டுந்து அத தண்ணி விட்டு கரசு என்னோட பால் கொள்கட்டை கொஞ்சம் தண்ணி இல்லாம ஒரு கூழ்மமான ஒரு வடிவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாவ கரச்சி அதுல ஊத்திடுங்க அவ்வளவுதான் இது எளிமையான செய்முறை விருப்பம் இருந்தா செய்ங்க
இதுல இந்த ஏலக்கா தட்டி போடுவாங்க இல்லைங்ளா இது மாரி லா நம்ம போட்லாங்ளா
அ நிச்சயமா போடலாம் அது எப்போது செய்யணும்னா எப்பொழுதுமே எந்த உணவா இருந்தாலும் ன்னு ஏலக்காயு அத நம்ம வெந்து இறக்குனத்துக்கு அப்புறம் நம்ம அந்த அடுப்புல இருந்து சூடா ஏறக்கி வைக்கிரொல அந்த நேரத்துல ஏலக்காயே தட்டி போட்டோம்னா அதோட மனம் அப்டியே நெறஞ்சிருக்கும் அது வேகும் போதே போட்டுட்டோம்னா மனம் குறைஞ்சிடும் அதனால இறக்குனத்துக்கு அப்புறம் தான் நம் ம்ப ஏழக்காய இருக்கு
கண்டிப்பா நீங்க சொன்ன முறையிலே நான் செஞ்சு பாக்குறே எப்டி இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆ குலோ ஜாமுன் உங்களுக்கு புடிக்குங்ளா
பிடிக்கும் ஆனா பாத்துக்கோங்க எனக்கு குலோப் ஜாமுன் அந்த குலோப் ஷேப்புலேயே வராம ஒடன்ஜி ஒடன்ஜி போயிடும் எனக்கு அந்த வடிவமே வராது நீங்க ஒரு முறை செய்முறை சொல்றீங்ளா
அதுக்கு நான் எளிதான ஒரு முறய சொல்றேன் ஆ குலோப்ஜாமுன் பாத்தீங்ன்னா மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது ஒரு கப் எடுத்துக்கோங்க பால் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மாவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாரி சர்க்கரை ரெண்டு கப்பு தண்ணீர் வந்து ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ஆ நீங்க வந்துட்டு ஆ செய்வது எப்டின்னா இது மிக்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுகுனும் நம்ம கடையில வாங்குவோம் இல்லைங்களா அந்த பேக்கெட்ல ஒரு மிக்ஸ் வந்து நம்ம இது ஆட் பண்ணிக்கணும் ஆ இது பண்ணிட்டு இதுல வந்து சிறிதளவு தண்ணீர் தண்ணீரோட கொஞ்சம் பால் இருக்கு இல்லைங்ளா பால் சேத்தோம் அப்டின்னா கொஞ்சம் மிதுவா உங்ளுக்கு கிடைக்கும் சாஃப்ட்டா இருக்கு ரொம்பவே பால் வந்துட்டு நீங்க சேத்துக்கணும் பால் சேத்து பேசஞ்சிட்டு ரொம்ப அழுத்தி பெசயாம பொறுமையா பெசயணும் ஆ நம்ம சப்பாத்தி மாவுல்லா பாத்தீங்ன்னா அழுத் செய்வோம் கொஞ்சம் அது மாதி இல்லாம கொஞ்சம் மேலாவே பேசஞ்சு ஆ உருண்டையாக்கி அதுல ஆ கையில வந்து நம்ம நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா ரொம்ப அழுத்தம் குடுக்காம மெதுவா பேசஞ்சு சின்ன சின்ன உருண்டையா நம்ம எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சது அப்புறம் நம்ம வந்துட்டு அடுப்புல வந்து சர்க்கர பா ஹ பாணி இருக்கில்லையா அது தயார் செய்றதுக்கு வந்துட்டு ஆ அ தண்ணி வந்து டு இரண்டு கப்பும் அதோட சர்க்கரையும் அத் அதே அளவு இரண்டு கப்பும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம் வரும் அந்த பந்தர ஆ வந்து த்து நம்ம எடுத்து ஓ தனியா வச்சணும் வச்சு ஒரு அஹ் அரவர் வா அறவாசி வந்துட்டு அது ஆறிரும் ஆர்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு இந்த குலோஜமுன் வந்துட்டு எண்ணெயில பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு எடுத்த குளோர்ஜாமுன் வந்துட்டு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் சூடா ஆருனதுக்கு அப்புறம் அந்த சக்கரை பானியில போட்டு அந்த குளோஜாமுன் தயாராகும் இது வந்துட்டு ஒரு ரு மணிக்கு ஆ ஒரு மணி நேரம் அளவுல வந்து வந்துட்டு உறி ரெடி ஆயிரும் இது இப்ப நீங்க சாப்டு தொட்டு பாக்கும்போதும் சாப்பிடும் போதும் ஒடையாம உங்ளுக்கு ரொம்ப மெதுவா இருக்கும்
இப்ப மிகவும் நீங்க அருமையா தகவல் சொல்லியிருக்கீங்க நான் க்லோப்ஜாமூன் மாவு செய்யும் போது அதுல பால் கலக்கணும்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது நாங்க என்ன பண்ணுவோ தண்ணீர் ஊத்தி பேசஞ்சிட்டு அதுல நெய் சேர்த்துதான் நா பெசன்ஞ் செஞ்சிருக்கேன் ஆனா இந்த இனி நாங்க நீங்க சொன்னது போலயும் நான் செஞ்சி போலி
கண்டிப்பா ஆ உங்ககிட்ட பேசினதுல எனக்க ரொம்ப சந்தோஷம் ஆ நம்ம அ செஞ்சு பாத்தன்னு நான் உங்ளுக்கு சொல்றேன் எப்டி இருக்குன்னு சரி டிங்ளா
ரொம்பவே மகிழ்ச்சி இனிப்பு வகைகள பேசின உடனே அதோட ஆர்வம் எனக்கு அதிகமாயிட்டு அது செயல்முறைல செஞ்சு பாக்கணுன்ற எண்ணமு வந்திருக்கு நன்றி தோழி
நன்றி